சொல்லுங்க சிஸ்டர்
ம் பேசுறது தெளிவா கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குது சிஸ்டர்
ம் ஓகே தோழி ம் இன்னைக்கி தலைப்பு பத்தி சமையல் பத்தியே பேசுவோ தோழி
ஆ ஓகே சிஸ்டர்
நீங்க இன்னைக்கி என்ன டிஷ் ஏதுவு ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்ளா
இன்னைக்கா ஆமா சிஸ்டர் இன்னிக் சண்டேலயா சோ அதனால வீட்ல சிக்கன் எடுத்துட்டு வரே ன்னாங்க அத சொன்னல எங்க மம்மிக்கு வந்து நா செஞ்ச கே எஃப் சி க்கி அடிக்ட்டாயிட்டாங்கன்ட்டு அதனால அவுங்க இன்னைக்கி சேரி நா சிக்கன் எடுத்துட்டு வரே எடுத்துட்டு வந்துட்டு இன்னிக் கி நீ செய்வல அந்த மாதிரி நா நா சாம்பார் மட்டு வச்சு குடுத்துர்றே நீ கே எப் சி சிக்கன் செய்வல்ல அந்த மாதிரி செஞ் ஞிரு கொஞ்சோ லைட்டா சாம்பாருக்கு மட்டு தொட்டுக்க மட்டும் பொரிச்சுக்கலா மத்தபடி நீ ட்ரை பண்றங்க அதை ட்ரை பண்ணிறுன்ட்டாங்க
அ
அது ஈவி்னிங்கா கூட தா யூடியூப் பாத்து செய்ய வேண்டியதுதா
ஓ ஓகே ஓகே அது எப்பிடி செய்வீங்க
ம்
எப்பிடி செய்வீங்க ஞாபகம் இருந்தா சொல்லுங்க
எது கே எஃப் சியா
ம்
அது ஒண்ணுல்ல சிஸ்டர் அ சிக்கனுருக்குல சிக்கன் அலசிட்டு அதுல தயிர் இருக்குல்ல தயிரு பாலு அது இல்லாம லெமன்னு ஆ பெப்பரு அதுக்கப் றோ இன்னு கொஞ்ச சால்ட் போட்டு இது அடியே மிகஸ் பண்ணி லைட்டா அப்படியே ஊற வச்சிருணு தயிர்லா போட்டதுனால எப்படியு இருக்கும்னா கொஞ்ச திக்கா இருக்கு
சிக்கன் அது கூட அப்டியே ஊற வைக்கிற மாதிரி இருக்கு மேல வந்து கொஞ்ச தயிர் அப்டியே இருக்கா மாரியே இருக்கு
ம்
எப்டின்னா இந்த ஆம்லேட்லா நம்ப முட்ட அடிப்போ. பாத்தீங்களா அந்த மாரி இது எல்லாத்தையு மிக் ஸ் பண்ணிட்டு அதுக்கப்பறோ சிக்கன போட்டு ஊற வச்சோன்னா அதுக்கப்பறோ என்ன பண்னுவோன்னா இந்த மைதா கார்ன்ஃப்லவர் மாவு அதல கொஞ்ச சால் ட்டு அதுல கொஞ்ச பெப்பரு அதுல எப்டி அதுல போட்டு அதுல அட் தண்ணி ஊத்தி ஆட் பண்னுவோல்லையா இதுல தண்ணி ஊத்தாம வெறு பவுட்ரா மிக்ஸ் பண்ணிக்கணு இதுல எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோல்லையா சிக்கனு அத எடுத்து இதுல இந்த மாவு இருக்குல்ல இந்த மாவுல கொஞ் அப்டே போட் ஃபுல்லா இது பண்ணி எடுக்கணு இந்த மாவுள ஃபுல்லா மேல தொட்டு பெரட்டி எடுத்துட்டோன்னா திருப்பி என்ன அதனாலயே நம்ம தயிரு மிக்ஸ் பண்ணி அதுல சிக்கன் போட்டு ஊற வைப்போல்ல சிக்கன மட்டு தனியா எடுத்துக்கணு
ம்
சிக்கன் இப்ப தனியா எடுத்துக்கணுன்னா அந்த தயிர்லாம் அதுல தண்ணி இருக்கு பாத்தீங்களா அடில அந்த தண்ணி அப்டே இருக் க்கு திருப்பி அந்த தண்ணில போட்டு திருப்பி இந்த பவுட்ர்ராக்கி வச்சிருந்தோல்ல கான்ஃளவர் பவுடர் அதுல போட்டு எப்டின்னா இதுலகர்த எடுத்து அதுல போட்டுட்டு திருப்பி தண்ணீல போட்டு இதுல எடுக்கணு ஏன்னா அப்பதா கொஞ்ச செகெண்ட் லேயர் வரு நம்ளுக்கு திக்கா கெடைக்கு
ம் ம்
ம் அந்த மாரி போடுறப்ப நா நா வந்து ரெண்டு லேயர் போட்டிருந்தே ஆனா ரெண்டு லேயர் வந்து மமிக்கு புடிக்கல நா என்ன நெனச்சேன்னா ரெண்டு லேயர் போட்டா நம்ம சாப்புடுவோ இல்லையா கொஞ்சம் கிரிஸ்ப் ப்பியா கெடைக்கு அப்டின்னு எதுர்பாத்தே அது என்ன ஆயிடுச்சுன்னா எது தோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டுருக்கே அது ஏதோ ஒன்னு போட மறந்துட்டே நானு அதனால என்னாச்சுன்னா சிக்கன் தனியா அது தனியா வரா மாரி ஆயிடுச்சி மேல போட்ருக்க கிரேக் விங்ஸ் தனியா அப்டேத் தனியா வந்துச்சு சிக்கன் தனியா வர மாரி ஆயிடுச்சு அதனால அம்மா வந்து ஒண்ணுப் போது அப்டின்சொல்லி டால ஒரு இதுலேயே எடுத்து போட்டு செஞ்சோ செமையா இருந்துச்சு கூட வந்து வீட்ல எப்பயுமே வந்து மையோனசு சாஸ்ஸு அதல்லா வச்சிருப்பே
ம்
அதனால எல்லாத்தையு போட்டு சாப்ட்டுட்டு அதனால தா இந்த தடவ கொஞ்ச போன தடவ கால் கிலோ தா செஞ்சோ இந்த தடவ ஒரு கிலோ எடுத்துட்டு வந்தர அப்டின்னாங்க
ம்
அதா ஈவினிங் பாவ அவுங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் போல வந்துருவாங்க ஏல்லாத்தையு எடுத்துட் வன்ட்டே எது எது இல்லியோ அதெல்லா மட்டு ஆன்லைன்ல ஆடர் பண்ணிட்டு அப்டியே செய்ய வேண்டியத்தா
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அப்ப இந்த டைம் செய்யும் போது கரெக்டா அது
அது நா என்ன பண்ட்டேன்னா எல்லத்தையு எப்பியு நா செஞ்சனா எல்லாத்தையு எடுத்து வைப் பே எது எதெல்லா வேணுன்ட்டு அப்ப என்ன பண்டன்னா கிச்சன்ல இரு மறந்துட்டே அது இத அப்டி அப்டி போட்டு இது பண்ணிட்டே அதல ஏதோ ஒன்னு போட மறந்துட்டே அதனால அப்டியாயிருச்சு இதுக்கப்றோ கொஞ்ச எல்லாத்தையு எடுத்து வஷ்ட்டு பண்ணனு போல
ம் ஓகே ஓகே ம் அந்த மாதிரி நா வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு பாப்பே பாத்து ட்டு நெறையா ஆ ஒரு சிலதெல்லா பாத்துட்டு கொஞ்ச இன்ட்ரெஸ்டா பண்ணுவே அந்த மாரி ரீசண்டா பாத் த்தீங்க அப்டின்னா நா ம் அது என்ன சொல்றது அப்போ அப்பம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பணியாரோ அதெல்லா செஞ்சிருப்போல்லயா இதுவே வந்துட்டு அப்பமே கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா அந்த மாதிரி வந்துட்டு யூடியூப்லயே நம்ம இப்ப ஒரு ஒரு து நம்ம போட்டோ அப்டின்னா நம்மோ வந்துட்டு வித்யா வேற மாறி பண்ணுவோ அவுங்க வந்துட்டு அதுல இன்னும் கொஞ்சோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா கொஞ்ச டேஸ்ட்டு வரு அந்த மாதிரி கடைல உள்ள மாறி வரு அந்த மாறில்லா சொல்வாங்க இல்லயா அந்த மாதிரி நா நெறய வீடியோஸ் யூடியூப் பாப்பே எனக்கு நம்மளு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கலான் சொல்லிட்டு நெறய பாப்ப
ம் ம்
அதே மாறி இப்ப நம்ம சாம்பார் வெக்கிறது வந்துட்டு ஒரு விதோ ஆனா அதே யூடியூப்ல பாத்திங்க அப்டின்னா அந்த கல்யாண வீட்டு சாம்பார் அப்டின் சொல்லிட்டு போட்ருப்பாங்கல்லயா ஆ அந்த மாற் அதே மாறி இப்ப நம்ம ரசோ வச்சாலு நம்ம நார்மலா வப்போ அதுல என்ன போட்ருப்பாங்கனா கல்யாண வீட்டு ரஸ் இதெல்லா எப்டி செய்றது சொல்லிட்டு போட்ருப்பாங்க அதே மாதிரி பாத்திங்க அப்டின்னா அதுலயு எதுல சப்ஸ்க்ரைப் வந்துட்டூ மில்லி யன் கணக்குலல்லா இருக்கு இல்லையா அதுலயுமே நம்ம ஒரு வீடியோஸ் போட்டோம்னா நெறய வரு அதுல வந்துட்டு நமக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி பாத்து பண்றது அதுல இப்ப நா அதிகமா யாரோடது பாக்குறே அப்டின்னா அந்த வெங்கட் பட்ஸ்னு ஒர் த்தர் இர்ப்பார்ல வெங்கட் பட் ம் இப்ப வந்துட்டு நா ரீசண்ட்டா அவங்ளோட வீடியோஸ் தா நெறய பாக்குற அதே மாறி இப்ப என்ன கத்திரிக்கா கொழம்புன் சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிர்ந்தாங்க பாத்து ரீசன்ட்டா நா வச்சே ஆனா நா முன்னாடி வக்கிம்போது அந்த அளவுக்கு வராது இப்ப இந்த வீடியோஸ் பாத்துட்டு வைக்க உட்டி வீட்லயே எல்லாரு சொன்னாங்க ஏ நல்லாருக்கு சூப்பரா இருக்கு அப்டிங்ற மார் சொன்னாங்ளா எனக்கே சேரி பரவால்ல இந்த க்ரிடிட் எல்லாமே அவருக்குதா அப்டின் சொ சொல்லிட்டு நா நெனச்சே ம் அந்த மாதிரி செஞ்சி ஒரு சிலது பாராட்டு வாங்கிருக்கே ஒரு சிலதெல்லா சொதப்பிருக்கு அது மாறி நீங்க எதுவு செஞ்சி பா ராட்லா வாங்கிருக்கிங்ளா தோழி இந்த சிக்கன் இல்லாம
சிக்கன் இல்லாம வேற என்ன செய்வேனா இந்த ப்ரெட் ஆம்லெட் போட்றாங்ளையா ம் நா வந்து என்னப் பண்ணுவனா அவுரு நானா இது யூடியூப் பாத்துலா இல்ல நானா சும்மா ட்ரைப் பண்ணது சும்மா பிரெட்ட என்ன பண்ணுவன்னா டோஸ்ட் பண்ணிட்டு அது வந்து ப்ரெட்ட வந்துட்டு அ இப்ப ஒரு பிரெட்டுன்னா அது வந்து ரெண்டா வெட்டிப்ப இப்டி இல்லாம ட்ரயாங்கல் ஷேப்ல நடுவுல ரெண்டா போட்டனா இன்னொரு ப்ரெட்ட ரெண்டாப் போட்டு இத நாலயு வந்து தோச கல்ல வந்து டைமண்ட் ஷேப்ல வெச்சிடுவே அதுக்கப்றோ எக்கு சால்ட்டு பெப்பர் போட்டு ஃபுல்லா முட்டய அடிச்சிடுவே அடிச்சிட்டு அந்த ப்ரெட்டு ட்ரயாங்கல் ஷேப் இருக்குல்லயா அத சுத்தி போட்ருவே முட்ட அப்டியே ஊத்தி விட்டுருவே அதுக்கப்றோ அப்டே கொஞ்சோ வெந்துரோ இல்லயா அப்டியே மடிச்சிட்டு நடுவுல மைனஸ்ஸு சாஸ் உஇதெல்லாத்தியு ஆட் பண்ணிட்டு அ இது ட்ரைப் பண்ணிந்த நல்லாருந்துச்சி எல்லாருமே எங் மாம் எப்மே அந்த நானு ஜாய்ன் ஃபாம்லி வேற சித்தி சித்தப்பாலாருக்க கொஞ்சோ எக்ஸ்ட்டா செய்ற மாறி இருக்கூ அதனால எக்ஸ்ட்டா செஞ்சி சாப்ட்டு எங் மம்மி நல்லாருக்குன்னு அவுங்ளே சாப் பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே எனக்கு இல்லாத அந்த அளவுக்கு இதாய்டிச்சி அது எங் டாடி கோச்சிக்கினாரு நாங்க சாப்பர்ற மாறி எதனா ஸ் செய்லால்ல எல்லா உங்ளுக் புடிச்சதாவே செஞ்சி சாப்புட்றிங்க எங் டாடிக் வந்து ஊர்லருந்து வந்ததால இந்த ம மைனஸ்ஸு சாஸ்லா சாப்ட மாட்டாரு
ம் ம்
இருப்பா நீ என்ன மிக்ச்சர் தா சாப்டுவாரு மிக்ச்சர் தான உடு நெக்ஸ்ட் டைம் மிக்ச்சர் செய்ய கத்துக்றே ஆ அப்டின் சொல்லி வச்சுருக்க அவருகிட்ட இது வந்து பாராட்டு வாங்னது சொதப்பல் ஆம் இந்த நகட்ஸ் எல்லா செய்வாங்க பாத்தீங்களா பொட்டேட்டோல
ஆ ஆமாம்மா
நா அத செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டா பண்ணே ஆ உருளகிழங்களா வேக வச்ட்டே கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டே பெப்பரு சாட் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டே அது என்னன்னா அ பெப் பொட்டேட்டோ வந்து தண்ணியில அவிச் சதுக்குப்புற எட்த்த உடனே இது வந்து கையால ஸ்மட்ச் பண்ணுவாங்க நா வந்து எது எதோ ஓ ஞாபகத்துல என்ன பண்ணிட்டேன்னா மிக்சியில போட்டு அடிச்சிட்டே மிக்சில போட்டு அடிச்சோன்னோ என்ன அடிச் னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிட்டு அது வந்து அப்டியே தண்ணியில நிக்காது அப்டி எண்ணெயில அப்டி ஒரு மாரி கரைஞ்சுடுச்சு டக்கு டக்குனு அதுதா ஒன்னு அப்டி பண்ணிட்டே ஆனா ஃபஸ்ட் டைம் பண்றப்ப ஸ்நட்ச் பண்ணி அதுக்கப்புறோ இந்த பீஸாக்ல்லா சீஸ் போட்றாங்கால பாக்ஸ் ஷேப்ல சீஸ் விக்கு கடையில
ம்
சு வாங்கிட்டு வந்து நம்ம வடலா சுட்டா எப்டி ஓட்ட போடுவோ நடுவுல அத மாதிரி நகட்ஸ்ஸ ரவுண்ட் பண்ணி லைட்டா ஓட்ட போட்டு அது உள்ள இந்த சீஸ் சின்ன சின்ன கியூப் ஷேப்லா இருக்கு சின்ன சின்னதா ஒரு பத்து கியூப் மட்டு எடுத்துள்ள போட்டு அப்டியே க்ளோஸ் பண்றவே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப் பிரெட்ட அரைச்சு தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கணு பிரெட்ட வந்து இப்ப நம்ம ரவுண்ட் பி வச்சிருக்கல்லையா இந்த பொட்டேட்டோ இதெல்லா அத வந்து பிரெட் மேல லைட்டா தூவி அப்டி உருண்டே உருண்டந் ந்து ஃபுல்லா பிரெட்டால இது பண்ணணும மேல அந்த பிரெட்டு தூள அப்டியே தூவி விட்டுட்டு அப்டியே எண்ணையில போட்டு எடுத்தா அது நல்லா இருந் துச்சு ‌நடுவுல உள்ள சீஸு இருக்கனால சாப்பறப்ப அந்த சீசஸ் ஸ்மல் செம்மையா இருக்கு இது நா ஃபர்ஸ்ட் டைம் செய்யறப்ப இந்த மாரி சீஸ் எல்லா வச்சு செய்யப்ப சூப்ரா செஞ்சே ரெண்டாவது டைம் தா கையால ஸ்நாட்ச் பண்ணாம மிக்சில அடிச்ச நால ரொம்ப‌ சொதப்பிடுச்சு அது எதுமே யூஸ் பண்ண முடியாது நம்மளால இப்ப அதுல வேற என்னன்னா சிக்கன் நகட்ஸ் செய்றேன்ட்டு சிக்கனையு போட்ருந்தே சிக்கன் அழகா பொடியா அரிஞ்சு செமையா போட்ருந்தே அது கையாலே ஸ்மாஷ் பண்றப்ப கொஞ்ச இதுவா இருந்திருக்கு மிக்சியில அடிச்சோனே ஒரு மாரி ஆயிடுச்சு ரொம்ப
ரொம்ப நைஸ்ஸா ஆயிடுச்சோ
ஒரு மாரி எப்டி ஆடுச்சு ரொம்ப கூழ் மாரி ஆயிடுச்சு டக்குன்னு அது எதுவ் எதுமே சிக் சிக்கனு வேற வேஸ்ட் ஆயிடுச்சு அதுல எதுவ்மே பண்ண முடியாது அதுல அதனால அப்டியே தூக்கி போட வேண்டியதாயிடுச்சு
ம் அதுதா நம்ம வந்துட்டு செய்யும் போது கரெக்டா எதையுமே மாத் தி பண்ணிராம கரெக்டா பண்ணாதா அது கரெக்டா வரு போல
ஆஹா
கொஞ்ச நம்ம எப்டி எப்டி மாத்தி பண்ணுனால அது வேஸ்ட் ஆயிரு அதுதானே யூடியூப் வீடியோஸ் பொறுத்தவரையு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே தோழி
இல்ல அவங்க கரெக்டா தா சொ சொன்னாங்க பட் நம்மல் இந்த ஏ மேல தான ஃபால்ட்டு அவங்க ஸ்மாட்ச் பண்ண சொல்லி நா எதோ ஒரு ஞாபகத்துல அரச்சுட்ட நெக்ஸ்ட் டைம் பாக்குறப்ப அப்டியே பாத்துட்டே செய்யணுப்ப நா என்னனா வீடியோ பாத்து முடிச்ட்டு அதுகப்றோ கிச்சன்ல போய்ட்டு நானா இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்மிஸ்ட்ட கைல வீட்
ஆமா வீடியோ பாத்தாலு அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஞாபகமு வச்சுக்கனு அதுவு ஒரு இதுதா புதுசா ஏதாவது பாத்து பண்ணம்னா பாதி பேர் என்ன பண்ணுவாங்கனா மொபைல பக்கத்துல வச்சிட்டு அதுல ஓட ஓட இவுங்க எதுக்கு பண்ணுவாங்க இப்ப நாலா மொபைல்ஸ் சமைக்கயில பக்கத்துல வச்சுக்க மாட்டே ஃபோ ஃபஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துட்டு அதுக்கப்புறோ போயிட்டு சமைக்கிற இந் மாரிதா நானு சாப்டே தோழி
ஓகே ஓகே சிஸ்டர் நெக்ஸ் கால்ல பாக்கலா தேங்க் யூ
த்த தலைப்புல பாப்போ தோழி நன்றி தோழி
ம்